நம்
வணக்கம் வணக்கம் எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லா நல்லா இருக்காங்க சாப்ட்டீங்ளா
சாப்டாச்சு ப்ரோ நீங்க சாப்டாச்சா
ஆ சாப்டாச்சு இப்த சாப்ட்டே கே சேரி நீங்க கூட்டு குடும்போத்ல இருக்கீங்ளா தனி குடும்பமா உங்ளுக்கு எது பிடிக்கூ எந்த மாரி
அ கூ நாங்க எப்டி சொல்லறனா நா பெறந்தது ஃபுல்லாவே பெரிய ஃபேம்லி எங்க வீட்டு ட்ல மொத்தோ நாங்க கொழந்தைங்க மட்டுமே ஆறு பேரு நா கூட்டு குடும்பந்தா ஆனா வந்து எனக் கலியாணம் பண்ணி குடுத்த வீடும் கூட்டு குடும்போந்தா தொழில்க்காக வந்து நாங்க இப்ப தனியா இருக்கோ புரியுங்ளா பிள்ளைங்க ஹஸ்பண்ட் நாங்க நாலு பேரு இருக்கோ அத்த மாமா அப்பப்ப வந்துட்டு போயிருவாங்க இதுன்ன கூட்டு குடும்பத்துல எடுக்கிறதா தனி குடும்பத்துல எடுக்கிறதான்னு எனக்கு தெரியில சரிங்ளா
ம் ஹும்
ஆனா என்ன பொறுத்த வரைக்கு நா வந்து ரொம்ப விரும்புறது வந்து கூட்டு குடும்பத்த தா விரும்புவே ஏன்னா நா பெறந்தது வளந்தது எல்லாமே கூட்டு குடும்பந்தா எனக்கு வந்து எப்டின்னா எல்லாரு சேந்து ஒன்னா இருந்து சாப்புட்றது வந்து எனக்கு ரொம்ப புடிக்கூ அதே சமயத்துல சொல்லப் ஆ சொல்லப் போனா எப்டின்னா அ நாங்க எல்லாருமே அ நா நறைய ஃபே அண்ணா தங்க இப்பகுள்ளல்லா வளந்ததுனால சேந்து சாப்புடுவோ அந்த ஷேரிங் இருக்கூ கூட்டு குடும்பத்துனால அதே மாரி ஒரு வேலய எனக்கு முடியிலன்னா அவா செய்வா அவனுக்கு முடியிலலா நா செய்வே இந்த மாரி இருக்கூ அப்டிதான ஆனா அந்த ஹேப்பினஸ் இருக்கூல்ல தனியா நம்ம மட்டு இருந்தன் வச்சுக்கோங்கள அ அம்மா அப்பா வேலைக்கோ வேலைக்கு போனா வேலைக்கு போயிடுவாங்க தனியா ஒரு இருக்கிற ஃபீல் வரு ஆனா எனக்கு அப்டி இல்ல ஜாயின் ஃபேம்லி இருக்குனால இப் நா இப் கல்யாணம் பண்ண ம் ஃபேமாலி ஜாயி்ன் ஃபேம்லி ஃபெஸ்டிவல் டைம்ல நாங்க ஊருக்கு பேயிருவோ கொழுந்தன்னாரு அ கொழந்தங்க அண்ணி எல்லாரு வந்துருவாங்க இப்ப எங்க வீட்டுலதா இருக்குறாங்க சரிங்ளா ஆ வந்து வந்தா நாங்க முடின்ஞ் ச ஒன்னா உக்காந்து சாப்புட்றது ஹேப்பி அந்த என்ன சொல்றது நம்ம தனியா இருக்கும் போது நம் மனசுல ஏற்பட இருக்கோ அவங் கூட தா இருக்கம் போது அப்டி இருக்காது எல்லாரு இருக்காங்க ஜாலியா இருப்பே அந்த மைண்டே எப்டி அந்த என்ன சொல்றது அந்த நாள்கள் போகுதுன்னே எனக்கு தெரியாது
தெரியாது ம் ம் ம் ஓகே ஓகே ஓகே உண்மதா அதாது கூட்டு குடும்போனாலே ஒரு தனி சொகந்தா அதாது நாங்க எப்டின்னா கிட்டத்தட்ட நா ஒரு கூல் முடிக்கிற வரைக்குமே கூட்டு குடும்போதா இருந்தோ ஸோ காலேஜ் போனதுகப்போ தா தனி குடும்பமானோ சோ கூட்டு குடும்போ தா நீ சொன்ன மாரி உண்மையிலே ஒரு சொர்க்கோ எப்டி சொல்றதுன்னா ஏ கூட்டுவுற முன்னாயின்னது எப்டி இருந்ததுனா தாத்தா பாட்டி அதாவ்து அம்மா அப்பாவோட அப்பா அம்மா அப்பா போ அப்பாவோட அம்மா அப்பா அதே மாரி பெரியம்மா ஆ பெரியப்பா அதே மாரி ஆ அம்மாவோட அம் அம்மா அம்மாவோட தன் தங்கச்சி அப்பாவோட அப் அப்பாவோட தம்பி அந்த மாரி எல்லா ஒட்டுக்காருந்தோ எங்க அப்பாவோட ரிலேசனு செரி அம்மோட ரிலேசன் எல்லா ஒட்டுக்கா பக்கத்து பக்கத்து வீடுதா இருந்தாலுமே பாத்தீன்னா ஒட்டுக்கா தான் சமசு சாப்டுவோ சோ சொந்தக்காரங் தா எல்லாமே சப்டிங்கும் போது ஒட்டுக்கா தா சம்ச்சி சாப்டுவோ கிட்டத்தட்ட எங்க வீட்ல ஒரு பதினாறு பேரு மொத்தோ எல்லாமே சேத்தி பதினாறு பேதுக்கு ஒரே அடுப்பாங்கற ஒரே கிச்சன் ஒவ்வொரு நாளு ஒவ்வொருத்தர் சமப்பாங்க சோ சமைப்பாங்க மீன்ஸ் ஒருத்தரு காய் அரியிவாங்க ஒருத்தரு சமையல் செய்வாங்க ஒருத்தரு பாத்துரோ ஒளக்ணு அந்த மாரி சோ அது மாரி சமையலுக் செய்றதுக்கு மட்டு ஒரு நாள் மாத்திப்பாங்க அடிக்கும்போது பாத்தின்னா கிட்டத்தட்ட ஆறு பேரு லேடீஸ் இருப்பாங்களா ஒவ்வோர் நாளு ஒவ்வோர் கைப்பக்குவோ அதாது பாத்தீன்னா இன்னைக்கு அம்மான்னா நாளைக்கு பெரியம்மா அடுத்த சித்தி சோ அப்டி ஒவ்வோர் நாளு ஒவ்வொரு கைப்பக்குவத்துல சாப்ட்ட ஆளு நானு ஆறு நாள்ல ஆறு நாள் ஆறு சா ஆற் ஆறு விதமா சாப்ட்ட ஆளு அதே மாரி சண்டே மட்டு எல்லா ஒட்டுக்க கலந்து செய்வாங்க நான்வெஜ்ஜின்னும் போது எல்லா ஒட்டுக்கு கலந்து செய்வாங்க மீதி ஆறு நாள் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு கைப்பக்குவத்துல சாப்ட்ட ஆளு நானு கிட்டத்தட்ட அந்த வீட்ல வந்து அந்த அ கலகலப்புக்கு ஒரு பஞ்சமே இல்லாத ஒரு இது எப்போ பாத் தாலு கலகலனே இருக்கு வீடு எல்லாரு சிரிச்சி பேசிக்கிட்டு தாத்தா பாட்டி எப்டியோ பசங்க குட்டீஸ் அப்டின்னு பாத்தீங்கன்னா அந்த அப்டி ஒன்னு இருந்த காலங்கள் சொல்ல போனா அவ்ளோ சூப்பரா இருந்துச்சி அந்த வீட்ல வந்து அந்த சிரிப்புக்கு பஞ்சொ இருக்காது சோ அப்டி இருந்தது அந்த டி வில்லா போட மாட்டோ எல்லா கிட்டத்தட்ட பசங்களே பாத்தீங்கன்னா அவுங்க எல்லாத்துக்கு ஒரு ரெண்ட்ரெண்டு பசங்கன்னு கணக்கு போட்டுக்கோங்களே கிட்டத்தட்ட நாங்களே பசங்களே பத்து பேர் பக்க வருவோ அப்டிங்கம்போது பசங்கள்லா வெளையாண்டுக்கிட்டு தாத்தா பாட்டி எல்லார் கூடயு சேந்து வெளையாண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு பழகிட்டு அவுங்க சொல்ற கதைகள்லா சொல்லுவாங்க அப்ப அதந்த தாத்தா பாட்டிலா கத சொல்லுவாங்க இவங்க ஒரு கத சொல்லுவாங்க அவங்க கத சொல்லுவாங்க இன்னொன்னு என்ன பண்ணுவோ அப்பா சைடு ஒரு ஒருத்த அப்டிக்கொரு குரூப்பு அம்மா சைடு ஒரு குரூப் பிரிச்சிக்கிட்டு ஒரு கேம்ஸ் வெளாடுவோ சொல்லப் போனா அ அது வெளையாட்றது கண்ணாமூச்சி இந்த மாரி வெளாண்ட காலங்கள் உண்டு சொல்லப் போனா அத சொன்னா ஒரு உண்மைலே ஒரு சொர்க்கங்க சொர்க்கொ அதாது சாப்பாட்லயு செரி அ சந்தோஷத்துலயு செரி ரொம்ப சொர்க்கோ அதே வெளில போனாலு செரி எல்லா ஒட்டுக்காதா போவோ தனியா போமாட்டோ வெளிய போனாலு ஒட்டுக்கா தா போவோ எங்க போனாலு ஒட் கோயிலுக்கு போனாலு ஒட்டுக்காதா போவோ ஃபங்ஷன் போனாலு ஒட்டுக்காதா போவோன்னு வச்சுக்கோங்களே ஏதாவுது ஒரு படையே கூட்டிட் போவோ அந்த மாரி ஒரு ஃபேமிலி சொல்லப் போனா அ அ அப்டி இருந்த காலங்கள் உண்மையிலே ஒரு மறக்க முடியாத நினைவுகள் சொல்லப் போனா அதெல்லா
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்ற மாரிதா நாங்களு சின்ன வயசுல இப்டி எல்லா அண்ண எங்க ல எல்லா நாலு பேர்ருக்காங்க எங்க அம்மா அப்பா எனக்கு எப்டின்னா அம்மாவோட அம்மா அப்பா பாக்குற பாக்கியொ எனக்கு கெடைக்குல ஏன்னா நா கொழந்தை எங்க அண்ணா கொழந்தையா இருக்கம்போதே அவங்க எறந்துட்டாங்கலா அதனால எனக்கு தாத்தா பாட்டி அம்மா அப்பா அம்மாவோட தாத்தா பாட்டியோட பாசொ எனக்கு இல்ல ஆனா வந்து அப்பாவோட அப் அப்பா அம்மா இருந்தாங்க தாத்தா பாட்டியு இருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப பாசமாவு அன்பாவு பாங்க நீங்க சொல்ற மாரிதா நெறைய கதைகள் கேப் சொல்லுவாங்களா நாங்க சின்ன வயசுல கேப்போமா ரொம்ப பேசிட்டே இருப்போமா எங்க அம்மா சொல்லுவாங்க நீ அப்டி பேசுன நா நைன்த்து வரைக்கு இருந்தாங்க அதுக்கப்புறோ தா எறந்தாங்க அவுங்க சொல்லுவாங்க நீ அப்டி பேசுன இப்டி பேசுன அப்டின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ப்ரோ
ம் ஹூம் இருந்தாலு
துரதுனா ஆ நீங்க சொன்னீங்கள்ல ஒவ் வோர் நாளைக்கி ஒவ்வொரோட கை பக்குவ அப்டி சாப்டபோம்போது ஹோட்டல்ல கூட அப்டி கெடைக்காது அந்த மாரி கை பக்குவோ டேஸ்ட்டா இருக்கு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு சமையல் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அப்டிதான நாங்க அதே மாரி தா நாங்களோ நீங்க சொல்ற மாரிதா அ அந்த அப் போல்லா வந்து என்ன சொல்றன்னா அந்த கேஸ் அடுப்பு ஸ்டவ் அது கெடையாது ஸ்டவ்வுண்டு மண்ணெண்ண வெ சி அடிக்கிற ஸ்டவ் உண்டு வெறகடுப்பு இருக்கும் அம்மா தோச ஊத்திக்கிட்ருப்பாங்க அப்பல்லா இந்த மாரி நம்ம டெய்லில்லா அப்பல்லா சாப்ட மாட்டோல்ல தோச ஊத்திட்ருப்பாங்க தட்ட வச்சிட்டு அந்த மண் வெறகடுப்ல தோச சுட்டா அந் நீங்க சொல்றீங்க அந்த தோச அவ்ளோ அமிர்தமா இருக்கு நா என்னப் பண்ணுவன்னா ஒரு கிண்ணத்துல வந்து பவுல்ல வந்து நல்லெண்ண வச்சிட்டு எனக்கு சட்னி சாம்பார்லா புடிக்காது நல்லெண்ண வச்சிட்டு சுட சுட அம்மா தோச தருவாங்க அதுல முக்கி முக்கி சாப்டுவே அது எல்லாரு சுத்தி சுத்தி நின்னு சாப்ட முடா அதுவு சந்தோஷோ நீ சாப் றியா நா சாப்றியா ஒரு போ அந்த போட்டிலையு நம்ம என்ன பண்ணுவ நெறைய சாப்ட்டுகிடுவ ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்க நீ சாப்டு சாப்டு நம்மள ரொம்ப கட் ட்டாயப் படுத்த வேண்டிது இருக்கு அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இந்த கூட்டு குடும்பத்தோட அருமைகள் தெரிய மாட்டேக்குது தனியா வளர்றனால காசோட அருமைகளு தெரிய மாட்டுக்கு அதே மாதிரி என்ன இன்னொன்னு சொல்ல போனுனா கூட்டு குடும்பத்துல வந்து விட்டு குடுக்குற பண் பண்பு வந்து அதிகமா இருக்கும் நம்ம எல்லாரு சேந்து வெளாட போம் போது அவ ஒரு பொருள் வச்சுந்தானா நீ ஒரு பொருள் வச்சுந்தியா நீ அவனுக்கு குடுத்து வெளாடுமா தம்பி தானே நீ இவளுக்கு குடு அ கா தானே அப்டின்னு ஒரு விட்டு குடுக்கற பண்பு இருக்கு சகிப்பு தன்மை இரு க்கு நேர்மை இருக்கு என்ன சொல்றது எல்லாரோட மிங்கிள் ஆகுற அந்த பண்பு இருக்கு ஆனா இப்ப உள்ள குழந்தைங்க தனிக் கூடத்துல இருக்கற குழந்தைங்களுக்கு வந்து அந்த மாறி பண்புகள் சகிப்புத் தன்மை நேர்மையா இருக்கணு விட்டு குடுக்கணு அப்டின்டே நா நல்லா இருக்கணு நா அப்டி இருக்கணு நா இப்டி தா இருப்பே எனக்குள்ளது ஏ அப்டின்னா அத மதிக்கற பண்புகள் இல்ல கூட்டு குடும்பத்துல அப்டி இல்ல நமக்கு ஒரு இப்போ என்ன சொல்றதுனா நமக்கு பிறந்த நாள்னு ஒன்னு வந்துச்சுன்னா எல்லாரு கால்லையு விழுந்து ஆசிர்வாத வாங்கி நம்ம ஒன்னா உக்காந்து இப்ப தா கேக் வந்துருக்கு ட்ரெண்டிங்கா அப்பல்லா பால் பாயச பண்ணுவாங்க இந்த ஜவ்வரிசி பாயச பண்ணுவாங்க பண்ணிட்டு நமக்கு சு சுத்தி ஃப்ரெண்ட்ஸ்கு சாக்லேட் குடுக்கு போது நம்ம மனசு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு என்ன பொருத்த வரைக்கு கூட்டு குடும்ப தா பெஸ்ட் கூட்டு குடும்பத்தில அதிகமா பண்றதுக் கூட்டாஞ்சோறு தா ப்ரோ பண்ணுவாங்க
ம் ம் ஆமா உண்ம தா நீங்க சொன்னது கரெக்ட்டு தா இப்ப இருக்கவங்கள்ட்ட அந்த போட்டி பொறாம இருக்கு கண்டிப்பா எங்க குடும்போ பிரிஞ்சதுக்கு அதா காரணோ அதாது பா த்தீங்க அப்டினா நல்லா தா போய்ட்டு நா லெவல் படிக்க வரைக்கு கூட்டு குடும்பமா தா இருந்தோ ஸோ எதனால பிரிஞ்சுதுனா எங்க தாத்தா பாட்டி எறக்க எறந்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறோ பாத் தீங்கன்னா வீட்ல பெரியவங்க இல்லாத போது எல்லாரு ஒண்ணுக்கு ரெண்டா பேச ஆரம்பிச்சு சொத்து பிரச்சன வந்து ஸோ அப்டியே பிரிஞ்சுருச்சு அந்த குடும்போ ஆனா அந்த பையனுக்கு கிட்டத்தட்ட அந்த ஒ பதினோரு வருஷங்கள் பத்தீன்னா உண்மைல ஒரு ரொம்ப ஒரு ஒரு ஆனந்தந்தா கூட்டான் சோறு தா அதாது பதினாறு பேர் ஒட்டுக்க தா ஒக்காந்து சா சாப்டுவோ ஆ ஒன்னொன்னு எங்க அம் தோச சுட்டாங்கன்னு வெச்சுக்கோ கிட்டத்தட்ட ஒரு நாலு அடுப்பு இருக்கு என்னன்னா மண்ணெ அடுப்புங்கு போது எல்லாத்துக்கு மண்ணெ குடுப்பாங்க சோ அப்டிங்கு போது ஒரு நாலு அடுப்பு இருக்கு தோச சுடும் போது மட்டு நால் அடுப் புல சுடுவாங்க எல்லா ஒட்டுக்கா ஒரு இதுல போட்டுக்கிட்டு கொண்டு வந்து வச்சருவாங்க எல்லா ஒட்டுக்கா தா ஒக்காந்து சாப்டுவோ அப்டியே ஊட் ஊட்டி விடுவாங்க அப்டியே எல்லாரு நாலா சாப்டவே மாட்டே என்ன பண்ணுவ என் தா அ பாட்டிக்கிட்ட ஒரு வாய் அம்மாட்ட ஒரு வாய் அத்தகிட்ட ஒரு வாய் அப்டினு சொல்லு அப்டியே ஒவவொருத்தட்ட ஒரு வாய் வாங்கிட்டு அப்டியே மூவிருப்போ பசங்க எல்லாருமே லைன்னா ஸோ அதுலயு ஒரு அதுல பா அப்டி போட்டி பொறாம இருக்கு நா தா ஃபர்ஸ்ட்டு வாங்குவே நீ தா ஃபர்ஸ்ட்டு வாங்குவ அப்டின்ருக்கு ஆனா இப் இப்ப எப்டி போட்டி பொறாம ஆவுதுன்னா அப் அவுங்க எறந்ததுக்கப்றோ ஆ எப்டி சொல்றது ஆ இந்த பசங்களுக்குள்ளயே போட்டி பொறாம வந்துருச்சு அதாவது நா சம்பாரிக்கற காசுல எல்லா நீங்க சாப்ட்றீங்க நா அதிகமா சம்பாரி நீ சம் கம்மியா சம்பாரிக்கிற எதுக்கு எல்லா இப்டி இருக்கீங்க எல்லாரு இவ்ளோ செலவு பண்றீங்க அப்டின்னு அவருகளுக் கணக்கு பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அதுக்கப்பறந் தா அந்த குடும்போ பிருஞ்சது ஸோ அப்டி பிரிஞ்சிச்சு சொல்ல போனா இப்போ இருக்கோங்கிட்ட கூட்டு குடும்பம் எங்கயு பாக்க முடில சொல்ல போனா தனிக்குப்ப அம்மா அப்பா கூட இருந்தாலே கூட்டு குடும்போன்னு நெனச்சுட்டு இருக்காங்க இப்ப இருக்க கால கட்டோ அதாவது அப்பாவோட அம்மா அப்பா வந்து கூட இருக்காங்க ஒ ஆ அவுங்க பையே அவுங்க ஒய்ஃபு பசங்க ரெண்டு பேரு அதுவே கூட்டுக் குடும்பம்னு நெனைச்சுட்டு இருக்காங்க இப்ப இருக்க காலகட்டத்துல அ அப்டி இருந்து ஒண்ணு பண்ண முடியாது சொல்லப் போனா அப்பிடி இருந்த காலங்கள் போய் இப்ப இப் இப்பிடி இருக்க காலங்கள் மாரி இப்ப அவுங்க ரெண்டு பேருமே வச்சுட்டு இருக்க முடியாம முறியோ முதியோர் இல்லத்துல ஜெ சேர்க்க வேண்டிய காலங்கள்லா வந்துருச்சு இப்ப சொல்லப் போனா இப்ப ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகணு போய் அவுங்களோட பழகணு மிங்கிளாகணு பேசணு வே நாலு எடத்துக் போணு அப்பிடின் நெனைக்கிறது இல்ல இப்ப ஃபோம் ரிலேட்டிவ் யாராவது ஃபோன் பண்ணா இவெ எதுக்கு ஃபோன் பண்றா வீட்டுக்கு கீட்டுக்கு வந்துறப் போறா அப்டின் சொல் ற காலங்கள் வந்துருச்சு சிட்டிஸ் எல்லா போயிட்டீங்கன்னா சாப்பிற்றியான்னு தா கேப்பாங்க சாப்புடுன்னு கூட சொல்ல மாட்டாங்க சாப்புல்ல வேணான்டா ஒட்னே ஒர் டைம் தா கேப்பாங்க வேணாமா செரி ஓகே எப்பப் போறே அப்பிடி வந்தோனே கேப்பானுங்க எப்ப வந்தன் கேப்பானுங்க செரி செரி என்னக்கி கெளம்புற மாரி ஐடியா அப்டிம் அப்டின் நாசூக்கா கேப்பா எப்ப என்னைக் கெளம்பற மாரி ஐடியாம்பாணுங்க அப்பயே தெரிஞ்சுரு ஓகே இவன வீட்ல வுட் தொரத்த தா பாக்குறா அப்டின் நெனச்சுருவாங்க ஆனா இப்ப அப்பிடி மாறிறுச்சு சொல்லப் போனா
கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட்டு தா ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் டு தா இப்பல்லா வந்தா டீ குடிக்கிறியான் கூட தண்ணி கூட குடுக்க மாட்டுக்கிறாங்க இப்ப உள்ள காலங்கள் அப்டி தா இருக்கு அதுக்கான காரணங்கள் என்னன்னா அப்போ அப்ப இருந்த தாத்தா பாட்டி அ அம்மா அப்பா அவுங்களோட வந்து வி விட்டு குடுக்கற தன்மை இருந்துச்சு ஆனா இப்ப உள்ள கொழந்தைக வந்து அந்த படிப்பு சம்பாதிக்கிற திரு திமுறு அதுனால நா தா பெரியவே நீதா சின்னவ அந்த ஒரு போட்டி பொறாமைல தா இப்ப வந்து கூட் நெறைய கூட்டு குடும்பங்கள் வந்து பிரிந்து தண்ணி கொட தனிக் குடுத்தனம் போயிருக்காங்க அப்பறோ
ஆமா உண்மதா அது போட்டி பொறாமைனால தா பிருஞ்சு குடும் பிருஞ்சதே இப்ப இருக்க காலகட்டத்துல உம்
கண்டிப்பா நமக்கான டைம் முடிந்து விட்டது மீண்டும் இணைப்பில் சந்திப்போம் ஓகே ஓகே பாய் தொடர்ந்து பேசுவோம் பாய்
ம் தங்